உம் புத்தாடைகள் பத் தி பேசலாமா தோழி
ஆ செரிங்க
புது துணி போட்றது அப்டின்றது இப்போ வந்து இயல்பாருக்கு சும்மா கடைக்கு போனாலே ஒரு ஒரு ட்ரெஸ்‌ வாங்கிட்டு வந்துட்றாங்க ஒன்னு இல்ல மூணு நாளா தா எடுக்குறாங்க ஒரு என் பிள்ளைங்களுக்கே இப்போ கடைக்கு போனா மூணு நாலு அஞ்சுனு எடுத்துட்டு வந்துட்றோ ஒரு நேரத்துக்கு ஆனா நாம சின்ன பிள்ளயா இருக்கூ போது அப்டிலா கெடையாது ஒரு தீபாவளிக்கு ஒரு துணி கெடைக்கூ பொறந்த நாளுக்கு அப்றோ வந்து இல்லன்னா இதே கொடும பொறந்த நாள் வந்து தீபாவளி மாசத்துல வந்துச்சுன்னா தீபாவளிக்கூ பொறந்த நாளைக்கூ சேத்து ஒரே துணி தா இப்பதானே எடுத்த அதயே போட்டு போன்னு சொல்லிடுவாங்க
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பாங்க ஆ எனக்குமே அப்டிதாங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒரு துணி இல்ல ரெண்டு துணி இப்ப எங்க வீட்ல எப்டின்னா தீபாவளிக்கு எடுத்துட்டா பொங்கலுக்கு எடுக்க மாட்டாங்க பொங்கலுக்கு எடுத்துட்டா தீபாவளிக்கு எடுக்க மாட்டாங்க அந்த மாரிதா எங்க வீட்ல எங்க அப்பா எடுத்து குடுப்பாங்க ஆ பொறந்த நாளுக்கு ஏ மாமாங்க எடுத்து குடுக்குறது தாத்தா எடுத்து குடுக்குறது அப்டின்ற மாரி ஒரு ரெண்டு மூணு துணி வந்துரூ அம்மா வேலைக்கு போறாங்கன்றதுனால அம்மா எடுத்து குடுப்பாங்க அப்பா எடுத்து குடுக்க மாட்டாங்க அப்டின்ன போது தீபாவளிக்கு இப்ப வந்து பொறந்த நாளுக்கு மட்டுமே எனக்கு ஒரு மூணு துணி கெடைக்கூ அப் பானு எடுத்துக் குடுக்குறது பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு இல்லன்னா பொங்கலுக்கு ஏதாச்சு ஒரு துணின்ற மாரிதா எடுத்து குடுப்பாங்க மொத்தமே வருஷத்துக்கே ஒரு ஆ சில நாள் பாத்தீங்கன்னா ரெண்டு துணி தா கெடைக்கூ தாத்தாவு மாம லா வரல அப்டின்னு போது அதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணு நம்ப பாத்தீங்கனா ரெண்டு கெடைக்கூ அப்டின்ற மாரி தா இருக்கு இருந்து ச்சு ஒரு காலகட்டோ வரைக்கூ ஏன்னா நம்ம அந்த நேரோ பாத்தீங்கன்னா ஆ நெறைய நேரோ பள்ளிக்குதா போற மாரி இருக்கூ அந்த நேரோலா இப்பதா நம்ம அப்பப்போ எங்கேயாது போனு டூருக்கு போனு இல்ல எங்கயாச்சு போணு அப்டின்ற மாரி நம்மள கூட்டிட்டு போவாங்க அந்த நேரத்தெல்லா அப்ப கூட்டிட்டு போக மாட்டாங்க எங்க வீட் லலா ஃபங்ஷன் வந்துச்சுன்னா அப்போ ஒரு துணி எடுத்து குடுப்பாங்க மத்தபடி எடுத்து குடுக்க மாட்டாங்க அப்டின்ற மாரி இருந்துச்சுங்க
ஆமா எனக்குமே எங்க மாமாங்கலா எடுத்து குடுத்த அனுபவோ இருக்கு எனக்கு மாமா ஊர்ல இருந்து வராங்கன்னா அப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாங்க ஸ்கூல் பேக் வாங்கி குடுப்பாங்க எங்க மாமா வந்தா தா எனக்கு ஸ்கூல் பேக்கே ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவ அந்த மாரிதா வாங்கி தருவாங்களே ஸ்கூல் பேக் சப்பல் ஆகட்டூ எல்லா பொருளுமே கெடைக்கிறது வந்துட்டு ரொம்ப லேட்டா தா கெடைக்கூ இப்பதா அந்த மாரி இல்ல இன்னைக்கு ஒரு லஞ்ச் பேக் பிச்சுக்கிச்சா நாளைக்கே ஒரு பேக்கு இன்னைக்கு இந்த பேக் பிச்சுக்கிச்சா நாளைக்கு வேற பேக் நமக்கெல்லா அந்த பேக்கே தச்சு போட்ருக்கோ ஜிப்பு மாத்தி போட்ருக்கோ அந்த மாரிலா இருந்தது ஸ்கூலுக்குமே கலர் ட்ரெஸ்லா நம்ள அதிகமா அலோ பண்ண மாட்டாங்க இப்போ வந்து ரெட் டே ஒயிட் டே அந்த டே இந்த டேன்னு சொல்ட்டு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸூ போட்டு வர சொல்றாங்க பிள்ளைங்கள அதுக்காகவே திடீர்னு ஒரு கலரு இன்னைக்கு நைட்டு பாத்தா அவுங்ககிட்ட இருந்து குறுஞ்செய்தி வருது நாளைக்கு வந்து நாங்க ரெட் கலர்ல செலப்ரேட் பண்ண போறோ நீங்க ரெட் கலர் போட்டுன்னு வரணுனு இந்த துணி நம்ம கிட்ட இருக்கானு எப்டி தெரியு அவுங்களுக் கு ஆனா நம்மகிட்ட இருக்கூ நம்மதா எல்லா கலர்லயு வச்சிருக்கோமே நம்மதா ஒரு தடவ எடுக்க போனாலே அஞ் சாறு துணி எடுத்துட்டு வரோ அதுல எல்லா கலரு கலந்து ப்ப தா இருக்கே ஆனா நம்பகிட் அப்படி இல்ல நம் இப்ப இந்த தீபாவளிக்கு ஒரு கலர் எடுத்தோம்னா அடுத்த தீபாவளிக்கு எடுக்கு போது நா ஏற்கனவே கிளிப்பச்ச எடுத்தே இப்ப வந்து ரோஸ் கலர்ல எடுத்துக்கிறே என்கிட்ட ரோஸ் கலரே இல்ல அப்படின்னு போய் நம்ப எடுப்போ
ஆமா ஆமா அதாவது அதேதாங்க நீங்க சொன்ன மாரி ஸ்கூல்ல வந்து நீங்க சொல் மாதிரி ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு கலர் இந்த வாரத்துல வெள்ளிக்கெழமன்னா அந்த வெள்ளிக்கெழம வந்து ஏ ஒரு ஒரு கலர் டே அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க ஆ இதுக்காக நாங்க எங்க பையனுக்கு போய் ஒரு டிரெஸ் வேற எடுத்துட்டு வந்தோங்க அவங்க வந்து நல்லா டார்க் கிரீன்ல போய் போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்ப அவங்க கிட்ட பாத்தா லைட் க்ரீன்ல இருக்கு டார்க் கிரீன்ல இல்ல அந்த மாரி சேரி போய் எடுத்துட்டு வா அப்டின்னு சொல்லிட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு எல்லாரும் கெளம்போங்க அப்படீனு சொல்லிட்டு போயிட்டு அதுல வேற என்ன சொல்லிருவாங்கன்ன அன்னைக்கு க்ரீன் கலர்ஸ் ஸ்னாக்ஸ் வச்சு குடுக்கணும் அ க்ரீன் கலர்ல்ல ஏதாவது பொம்ம குடுக்கணும் அவங்க குடுக்கற டவலும் கிரீன் கலர்ல குடுங்க அப்டின்ற மாரி எல்லாமே கிரீன் கலர்ல குடுக்க சொல்வாங்க பாட்டில் மொதக்கொண்டு எல்லாம் குடுக்க சொல்லுவாங்க பாட்லாம் குடுக்க மாட்டோம் இதுக்காக ஒரு ஒரு கலர்ல வாங்கி வைக்க முடியாது வீட்ல பத்து அடின்றனால அந்த டிரெஸ்ச போய் அப்பயே எடுக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா அந்த சரஸ்வதி பூஜ ஆயுத பூஜ எல்லாம் எங்க ஸ்கூல்ல கொண்டாடுவாங்க யூனிஃபார்ம்ல போனோ அப்படியே கொண்டாடனும் அப்பின்னு வந்தோன்னு இருக்கும் இப்ப இவங்களுக்குல்லாம் சின்ன பசங்கன்றனால என்ன பண்றாங்கன்னா அந்த வேட்டி சட்ட போட்டு அனுப்புங்க அந்த ஃபங்ஷன்னா முன்னாடி நாள் வந்து வேட்டி சட்ட போட்டு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க திருப்பியும் பார்க்கணும் இந்த வேட்டி சட்ட போட்டு கொஞ்சம் இதாயிடுச்சு வேணா புதுசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கிடுகிடுன்னு ஓட வேண்டியதா இருக்கு அதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு இந்த மாரி ஆஹ் நெறயா பசங்களுக்கு இந்த ஒரு வருஷம் பள்ளிய முடிக்கிறதுக்குள்ளேயே பள்ளிக்காக மட்டுமே ஒரு துணி நெறய எடுக்கற மாதிரியே இருக்கு அவங்களுக்காக ஆனா நம்ம அப்ப காலத்திலெல்லாம் அப்படி கிடையாதுங்க பொறந்த நாளுக்கே ஸ்கூல்ல வந்து ஸ்கூல்ல வந்து விட மாட்டாங்க கல பல் கலர் துணி போட்டுட்டு வரதுக்கெல்லாம் சில நேரம் அப்படின்னும் போது அப்படி இருக்குந
நம்ப செலவு பண்ண மாட்டோம் அப்ப வந்து நமக்கு வர வருமானம் வந்து நம்ப வீட்டு செலவுக்காகவும் மத்த ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும்தான் நம்ம சம்பாதிப்போம் இப்ப வந்து அப்படி கிடையாது இ அன்னைக்கு வந்து நம்ம இரநூறு ரூபா இருந்தா குடும்பத்தயே பாத்துரலாம் அந்த இரநூறு ரூவாயே நமக்கு போதுமானதா இருந்துச்சு எல்லாமே செய்யறது ஆனா இன்னைக்கு அந்த இரநூறு ரூபா நமக்கு சாதாரணமா செலவழிக்கிற மாதிரி இருக்கு இரநூறுவா இருந்தா இந்த வாரத்தை ஓட்டலாம் அப்படின்னு இருந்த காலம் போய் இந்த இரநூறுவா ஒரு நாளைக்கு கூட பத்த மாட்டேங்குது அந்த மாதிரி காலமும் மாறி போயிருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு புது துணியோட அருமயும் தெரிய மாட்டேங்குது அடுத்தடுத்து நீங்க சொ சொன்ன மாதிரி இப்ப இன்னைக்கு சொல்லிட்டாங்களா இதுக்கு ஒரு டிரெஸ் வேணுமா உடனே போய் அந்த டிரெஸ் எடு இந்த பைஜாமால்லாம் எங்கிட்ட கெடயவே கெடையாது திடீர்னு ஒரு நாள் அத போட் ட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அது பைஜாமாவா அத போய் தேடு தேடு தேடுன்னு போய் கடையில அது ரெட் கலர்ல தான் போணுமா அ சேண்டல் கலர்ல ரெட் கலர்ல ஷால் வேணும் மாது ஒரு டான்ஸ்ல கலந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் நெறைய நம்ம இந்த மாதிரில்லாம் நமக்காக மெனக்கட்டு நம்ம பெற்றோரும் செலவழிச்சதும் கெடையாது ஏன்னா அப்போ வந்து வருமானம் வந்து சாப்பிடுறதுக்கானதுன்னா மட்டுந்தான் இருந்துச்சு சாப்பிட்டமா ஏதோ ஒரு தேவையும் ஒரு சேத்து வைக்கிறதுக்காக ஒரு கடனடைக்கறதுக்காக அந்த மாரி சம்பாருச்சோம் இப்ப நம்ம சம்பாரிக்கிறதுல பாதி வந்து இவங்களுக்குன்னு எடுத்து த்து வைக்க வேண்டியதா ஆயிப்போச்சு நமக்கு பள்ளியில வந்து ஹ் பணங்கட்டியும் நம்மள சேத்து படிக்க வைக்கல நமக்கு எதுலயும் நம்ம பெற்றோரு பெருசா நம்ம செலவு வைக்காமலே படிச்சு வெளியில வந்துட்டோம் ஆனா இவங்களுக்கு நீங்க சொன்னீங்களே ஆரம்ப தில வந்து இப்ப எல் கே ஜி ல இருந்தே நம்ம செலவழிக்கிறோம் நம்ப தொடக்க பள்ளியில இருந்தே ஒரு ஒரு லட்சம் ஒன்ற லட்சம் நமக்கல்லாம் வந்து அந்த ஒரு லட்சம் ஒன்ற லட்சம் மொத்தமாவே செலவாயிருந்திருக்காது இவளுக்காக நம்ம ஆரம்பத்திலேயே அவ்ளோ ரூபா செலவு பண்ணி இவங்கள படிக்க வைக்கிறோம் நாளைக்கு இவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்குன்ற அத அதான் ஆனா கஷ்டம் தெரியாத வளர்த்தர்றோம் புள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு சின்ன சின்ன பொருள்ள கூட சந்தோஷத்த தெரியமாட்டேங்குது ஒரு குழந்தைங்களுக்கு இத வாங்கி குடுக்குறோன்னா ஒரு ஐம்பது ரூபா ஒரு சாக்லேட்னாலும் அத உடனே வாங்கி குடுத்துர்றோம் நாம வந்து அப்பலாம் ஒரு ஒ ஐம்பது காசு ஆஸ் சை ஆசை முட்டாய் தான் நம்ம பல வருஷமா சாட்டுட்டு ஆமா அது அத தாண்டி இன்னோரு ஆம் இருபத்தஞ்சு காசு ல இருந்து ஐம்பது காசு ஒரு மேங்கோ சாக்லேட் வாங்குறக்கு எனக்குல ஒன்பதாவது பத்தாவது வந்துச்சு
ஆமா ஆமா அதாங்க ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து ஏதாச்சும் நல்ல நாளுக்குதான் சொல்லுவாங்காவது ஆனுவல் டேக்கு தான் ஒரு சாக்ஸ் கூட சொல்லி அனுப்புவாங்க ஸ்போர்ட்ஸ் டே வைங்களே நாளைக்கு எல்லாருமே இந்த மாதிரி இந்த கலர் சாக்ஸ் போட்டு வரணும் அத போய் வீட்டுல கேறதுக்கே நம்மளுக்கு தயக்கமா இருக்கும் அயோ நம்ம சொன்னா வாங்கி தருவாங்களா வீட்ல நாளைக்கு போட்டு போனலனா அங்க டீச்சர் திட்டுவாங்க வீடல போய் கேட்டா உனக்கு என்ன எல்லாத்தையும் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க அந்த ஒரு சாக்ஸ போய் வீட்ல கேக்குறது தயக்கமா இருக்கும் இப்பல்லாம் பசங்க எல்லாம் உடனே ஏதாவது சொன்னும்னா வாங்கி தாங்க புதுசு வாங்குங்க அப்படின்ற மாதிரி அடம் புடிச்சு ஒத்த கால்ல நின்னு இந்த டிரரெஸ் புடிக்கலன்னா புடிக்கலதாங்க என் பையன் சின்ன பையன் அவன் சொல்லுவான் இந்த கலர் எனக்கு பிடிக்லனா பிடிக்ல நா போட் டு போ மாட்டே எனக்கு புதுசு வாங் தா அப்டின்ற மாரி அந்த ஒரு ஃபேண்ட்லந்து சட்டைலேந்து அடம் புடிச்சு அந்த கடைல இதுதா வேணு அப்டின்ற மாரி நின்னு அடம்பிடிச்சு வாங்குவாங்க அந்த காலத்துலலா நம்ம ஆமா அந் காலத்துல நம்பலா என்ன வாங்கி தராங்களோ அத ஆ செரி அவ்ளதா அப்டின்ற மரி போட்டுட்டு சுத்துன கால போயி ஆ இப்போ நம்ப நம்ப பயந்து அவங்குளுக் கு அந்த காலத்துல நம்ப அப்பாம்மாக்கு நம்ப பயந்தோ இப்ப பத்தங்னா நம்ம பசங்ளுக்கு நம்ப பயந்து நம்ப நம்ளோட வாழ்க்க எல்லாத்துக்கு பயந்து பயந்தே போற மாரி ஆயிடுது
ஆமா எனக்கு இப்ப முப்பது வய்ஸ் ஆவுது எங்கப்பா வாங்ட் வந்து குடுக்ற டிரஸ்ஸ நா இன்னைக்கு போட்டுப்பே எனக்கு வந்து அதுல கொறனே சொல்ல தெர்ல என் என்ன கொறனே எனக்கு தெரியாது கண்டுபுடிக்க தெரியாது ஆனா ரெண்டு வய்சுதா ஆவுது ஒரு பால்வாடி கெளம்பர்துக்கு அது கேக்கற டிரஸ தா நா போடணு நா ஒரு பனியன் எடுத்தனா அந்த பனியன் வேணா நா அது நீட்ற கை நீட்ற கலரு தா நம்ப எடுத்து போடணு இத போட்டுக்கன்னா அத போட்றதுக்கு அவ்ளோ ஒரு ஆர்ப்பாட்ட பண்ணி போடுதுங்க அவ்ளோ தெளிவாருக்குதுங்க நமக்கு எது வேணான் சொல்றது கூட தெளிவில்லாத உக்காந்துருக்கோ இது வேணு இது வேணா இது புடிக்கு இது புடிக்காது கூட நமக்கு சொல்ல தெரியாது எல்லாத்தியுமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற மாரி நம்ள வளத்துட்டாங்க எதுக்கு இது லூசாருந்தாலு எனக்குலா சில நேரத்துல டிரஷூ திடீர்னு போய் பண்டிகைக்குனா அப்பதா எடுப்பாங்க எடுத்து போட்டா அந்த டிரஷு லூசாருக்கு சே பரவால்ல வுடு லூசாருந்தாலு பரவால்லன் போட்டுட்டு சுத்துனதுலா இருக் இப்ப இப்பருக்க புள்ளைங்களுக்கு போட்டு காட்டுங்க லூசாருக்கா எனக்கு அது தேவல்ல வேற வேணு ஒடனே மாத்தணு அப்டின்வாங்க நம்ளு அத மாரி பெற்றோரு நம்ம அதுங்களுக்கு போய் வழி அதுங்க கேக்கறதுக்கு ஏத்த மாரி நம்புளு அதுங்க வழிக்கே போயிட்டேருக்கோ ஆனா நமக்கு வந்து ஒரு பயம் இருந்ததுன் சொ ன்னீங்லா அந்த பயம் இருந்துச்சு நம்ப அப்பாம்மா கிட்ட போய் கேக்குறதுக்கு யோசிப்போ பயப்படுவோ இன்னொன்னு கேட்ட ஒன்னே கெடைக்கவு கெடைக்காது கேட்ட காசு இருக் க்காது வாங்கி குடுக்க காசே இருக்காது அ அதனால நமக்கே தெரியு இதுக்கு காசே இல்லையே நம்ப எப்டி போய் கேக்கது நம்ம கேக்லானு நம்ம ஸ்கூல்லரு ந்து வீட்டுக் போம்போதே அங்க வேற ஒரு பொலம்பல் ஓடிட்டுருக்கு அத கேட்டாலே நமக்கிது கேக்க வேண்டிது தே மறந்து போயிடு அத எப்டி கேக்கர்து நம்லே யோசிச்சு விட்ருவோ அத இப்ப அப்டி கெடையாது எ தோ யோகா மேட் வேணுமா யோகா மேட் வேணுன் சொல்லிட்டா ஒரே நாள் தா வந்து சொன்னா நா வாங்கி குடுக்கல சரி வா நா எனக்கு எப்டி தெரியு நாளைக்கே தேவன்னு நா விட்டுட்ட அடுத்த நாள் பாத்தா சனிக்கெழம அன்னைக்கு யோகா கிளாஸா யோகா மேட்ருந்தா தா ஸ்கூலுக்கு போவன்றா டேய் என்னடா நா தா அன்னைக்கே சொல்ட்டனே யோகா மேட் வேணுன் சொல்லிட்டு அது எவ்ளோனு தெரில அது கடைக்கு நா போகல திடீர்னு சொல்றாங்க நம்ப எப்டி போறது ஒரு ரெண்ட் நாள் மூண் நாள் டைம் வேணாமா அந்த மாரி புள்ளைங்க இப்ப ஒண்ணு கேட்டா அது என்னமோ இப்ப கரண்ட்டு கால இதுல வாழ்ந்துட்ருக்காங்க எல்லாருமே ஸ்கூல்லியுமே செரி இப்ப ஒன்னு சொல்றாங்னா முன்கூட்டி சொல்ல மாட்டி கிறாங்க திடீர்னு சொல்றாங்க அத எப்டி ஒடனே ரெடி பண்ண முடியு அ கான் எல் எல்லாரு வாங்கி குடுக்குறாங்கல்ல அந்த தைரியத்துல அவங்களு அந்த மாரியே இருக்காங்க ஸ்கூல்லயுமே முன்கூட்டி சொல்ல மாட்டேன்றாங்க
ஆமாங் கண்டிப்பா அதாது அ நம்பலா அந்த காலத்துல நீங்க சொன்ன மாரி இந்த ஒரு டிரெஸ எடுத்துட்டு வந்தன்னா அந்த பண்டிகை நாளைக்குனா அன்னைக்கு நைட்டு தா நம்ம டிரஸ்சே எடுப்போ ஆனா இப்பல்லா அப்டி கெடையாது அந்த பண்டிகை ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த துணியெல்லா எடுத்து வச்சு நல்லா இது பண்ணி அந்த மாரி தா ஆய்ட்டாங்க அந்த ஒரு ஒரு நாள் க்கு முன்னாடி எடுத்தத அந்த நைட்டோட நைட்டா போய் நம்ளுக்கு தக்க டைலரு இருக்க மாட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அத அப்டியே எடுத்து என்னா பண்ணிருவோ அப்டியே லூசா தொலதொலன் போட்டு போவோ அதுக்கு மேட்ச்சா செயினு கம்பல் எல்லா ஒரு நாள் வாங்கி தருவாங்க ஒரு நாள் பாத்தீங்னா இருக்கற செயினயே போட்டுக்கறது அதுக்கு இருக்கற வளயலயே போட்டுட்டு அப்டியே சுத்துறது அப்ப அப்டின்ற மாரி ந்துச்சு இப்பல்லா அப்டி கெடையாது இந்த ட்ரெசூ னா அதுக்கேத்த ஷூ மொதக்கொண்டு அவுங்க பாத்து மேலருந்து கீழ வரைக்கு எல்லாத்தயு பாத்து எடுத்து முன்கூட்டியே எல்லாத்தயு வைக்கணு இல்லனா எனக்கு ட்ரஸ் எடுக்கல ட்ரஸ் எடுக்கல ட்ரசு ட்ரசுனு சுத்திட்ருப்பாங்க அந்த மரி ஆய்ட்டாங்க பசங்
அதா அவங்ளோட வயசுக்கு அவங்க தெளிவா கேட்டு வாங்கறது கான காலத்துக்கு இருக்காங்க அவங்க நாம வந்து இப்ப வரைக்குமே எது வேணும்னு கேக் க தெரியாமலே இருக்கோ இதுதா வேணும்னு சொ சொல்றது கூட நமக்கு தெளிவில்ல அத நெனைச்சு ஒரு ஒரு நை நானே சந்தோஷப்பட்டுப்பே பரவால்ல நமக்கு இல்லாது நம்ம புள்ளைங்களு அதது தெளிவு இருக்கே இதுதா வேணு அது வேனானா வேணா நீ என்னா பண்ணு எனக்கு அந்த ட்ரெஸ் வேணானு அது கை கட்டி நின்டுச்சுன்னா அது நின்னது நின்னதுதா நீ கூப்புடு வரவே வராது அது அது கேட்டதே திருப்பி கொடு அதா அது போடு சேரிபோ அது அந்த தெளிவு பெருமபட்டுப்பா நமக்குதா இந்த தெளிவு இல்ல காது இந்த தெளிவு இரு இருந்தா போது சொல்ட்டு உட்ருவே நானே
கடைகள் வந்து ஆ நம்ம காலத்துல வந்ததுக்கு இப்பயு அத அந்த அந்த நேரத்துல நம்ம ஏ ஒரு துணி எடுத்திருப்போ அதோட விலை பாத்தீங்கன்னா ஒரு விலையா இருந்துருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதுவே டபுள் மடங்கா இருக்கு அப்பல்லா நம்ம பேச ஒரு சதா ஒரு சுடிதார் எடுக்கணு ஒரு ஐநூறு ரூபா அப்டின்ற மாதிரிதா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அதுவே ரெண்டாயிரூபா சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரூபா அத அப்டியே ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணாம ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு போட்டு ஆ கண்மறைப்பா அந்த ஒரு துணிய வித்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல வந்த துணிகள் ஒரு பத்து ரூபானாலு அது ஒரு ஐநூறு தடவ போட்லாங்க ஆ அந்த ஐநூரூபா துணி ஒரு ஐநூறு தடவ போடலா இப்ப ரெண்டாயிரூபா கொடுத்து வாங்கி ஒரு ரெண்டு தடவ அத இழுத்துப் போட்டாலே அந்த நம்ம கைய வச்சு மேல இழுக்கு போது அந்த டிரெஸ் தா அப்டி இப்டி இந்த சைடு அந்த சைடுன்னு எல்லா பக்கமு கிழஞ்சி வந்தரு அந்த மாரிதா அதோட ஒரு துணியோட த ஆமே இருக்கு கா விலை என்ன பத்தீங்கன்னா அவ்ளோ விலை குடுத்து நம்ம வாங்குறோ ஆனா அதோட தரன்றது சுத்தமா இல்லவே இல்ல முதலல்லா போய் ஒரு டைலர் கடையில ஒரு மெட்டீரியல வாங்கி கொடுத்து தைய்ங்கன்னு சொன்னோம்னா அவங்க அதை லைனி்ங் மொத கொண்டு எல்லத்தையு வச்சு ஒரு முன்னூறு ரூபா நானூறுப்குள்ள தச்சு நம்மள்ட்ட குடுத்து தருவாங்க இப்ப போயிருந்தீங்கன்னா ஆமா அத எத்தன தடவ அலசி அலசி த்தி நம்ம வெயில போட்டு எடுத்தாலு அது வெளுக்கு வெளுக்காது அது நல்லா இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வர துணி எல்லாம் வாங்கி ஒரு ரெண்